ஹலோ ஆ கேக்குதுடி அம்மா
ஓகே செரி இப்ப ஏஐ பத்தி பேசலா
ஏஐயா அதுக்கு உனக்கு சம்மந் இல்லையே
நம் நா வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே பெருசா அந்த ஏ ஏஐல்லா ஒண்ணுமே வரல எங்கயு எ இப்போதா ஒரு ரெண்டு மூணு வ ருஷமா அதிகமா புழக்கத்துல இருந்துட்டு இருக்கு ஏ இப்ப பாத்தா அந்த வீடு தொடைக்கிறதுக்கு மிஷின் வந்து ச்சு அதுவு ஏஐ வச்சுதா பண்றாங்க ஆ நிறைய கம்பெனில வந்து நெறைய அந்த ஒர்க்கே நொறைய வேலைகளே
செ ஆமா
அந்த வேலைகளையே வந்து ஏஐதா வச்சு நறைய பண்ற மாதிரியான ஒரு அட்வான்ஸான இதுல்லா வந்துருச்சு இப்படியே பாக்கும்போது மனிதர்களுடைய ம் தேவைகளே குறஞ்சிட்டு போற மாதிரி நா நினைக்கிறே
ஆமா இப்போல்லா ஹோட்டோல்லயே வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு கார்ல ஹவுஸ்சு எல்லாத்துலையு சிஸ்டம் அப்டேட் பண்ட்டாங்கல்ல ஏஐ வொச்சுதா எல்லாம் பண்றாங்க இப்ப போனு வாட்ஸ்அப்லேயே ஏஐதா இருக்கு
நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கணு பேசிட்டே இருங்க கேப் விடாதீங்
சாட் ஜிபீட்டி எல்லா பேடா இதாயிருச்சு டெவலப் ஆயிருச்சு
இன்னு சொல்லுங்க நெறைய வேற ஏதாவது இப்ப என் பிள்ளை இப்ப பிள்ளைங்களுக் இருக்கலா இப்ப ஒர்க் எதாவது ஹோம் ஒர்க்கு ஸ்கூல்லந்து எதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் குடுக்குறாங்கனு அதுங்க அழகா அந்த இந்த டை டைடில்ல நீங்க வந்து எனக்கு ப்ராஜெக்ட் குடுன்னு சொல்லி அந்த ஏஐ கிட்ட போய் சொன்னோனா அதுவே எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிருது இந்த புள்ளைங்க அப்டே அத பாத்து காபி பண்ணி எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணிட்றாங்க இப்ப இதுல கொழந்தைங்களுக்கு நாலேஜ் எப்டி வளரு
அத்தா நாலேஜ் எப்டி வளரு ஏ ஐ அதாவது ஏ ஐ வந்து வந்து ந்து ஒரு சிம்பிளா ஒரு வேலய முடிக்கிறதுக்காக உபயகப்படுத்த ஆரசமிச்ட்டாங்க அவங்க மூளைய யூஸ் பண்றதே கெடையாது
ஆமா இப்போ நம்ம படிக்கும்போதெல்லா
இப்ப கெடையாது ஜஸ்ட் வந்து கம்யூட்டர் எல்லா வேலய முடிச்சிது சோம்பேறிதனமா இருக்க ஆரம்மிச்சிட்டாங்க இப்ப மொதல்ல கேம் ஆரமிச்சிது அப்டியே இப்ப போய் ஏ ஐ ஆயிடுச்சு எல்லா விஷயத்துலயு ஏ ஐ யூஸ் பண்ண ஆரமிச்சுட்டாங்க சொந்தமா யூஸ் ப யூஸ் பண்றதே கெடையாது பிரைனே யூஸ் பண்றதே கெடையாது ஆக மொத்ததுல்ல
இப்போ நா படிக்கும்போதெல்லா ஒரு ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியணு அப்டின்னா அ டிக்ஷனரி புக்கு அப்டின் தேடி அ அந்த ஓடுக அப்டின்றத தேடி நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகள வந்து புரிஞ்சுகிட்டோ இப்ப எடுத்த ஒனே போனு அதுக்குள்ள டைப் பண்ண கூட தேவையில்லனாலு அப்டியே நம்ம வாய்ஸ்ல சொன்னாவே போது அது அது ஃபுல் டீட்டெயிலி எடுத்து காட்டிருது அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ல வந்தனால பிள்ளைங்களுக்கு நாலேஜ்ல நாலேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாம போயிருச்சு அந்த புள்ளைங்களா தேடி கண்டுபிடிச்சு படிக்கும்போதுதா அந்த புள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கெடைக்கு அது மாரி இல்லாம போயிடுச்சு இப்ப நீங்க நீங்க எதாவ்து அட்வான்ஸா பாத்துர்ப்பீங்ள அத பத்தி எதா சொல்லுங்க
அட்வான்ஸா என்னத்த பாத்துருக்கே என்னத்த பாத்துருக்கே
இப்ப ஹோட்டல்ஸ்லல்லா வந்து சர்வர் மாதிரி ஆ இப்போ ஹோட்டல்ல வந்து ரோபோட்டு ஆமா இந்த டேபில்ல போயி இந்த சாப்பாட வெய்யி இந்த டேபிள்க்கு எ அவ்ங்குள் குடுக்குற ஆட்ர வந்து அந்த ரோபோட்டே எடுத்துட்டு போயி எல்லா எடத்துக்கு குடுக்குற மாதிரி இருக்கு இப்ப ஏ ஐ வெச்சு சமைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுப் புடிச்சட்டாங்க அது எல்லா ரெசிப் பியுமே செய்து ஏ நம்ம அது வந்து ஒரு
அதாவது சாப் பண்ணறதுலருந்து குக் பண்ணுறதுலிர்ந்து எல்லாமே ஆட்டோமெட்டிக்கா அது ஒரு செயலா கொண்டு வந்ட்டாங்க ஆனா நம்ம ஹியூமன்க சமைக்கிற மாரி வருமான் தெரிஅல ஆகமொத்துல
ஆமா இப்போ வந்து இப்ப அ ஸ்கூலெல்லா வந்து ஆசிரியைகள் நடத்துவாங்கல்ல பாடங்களு அதுக் கு ஏ ஐ வந்துருச்சு ஆனா என்னதா வந்து ஆ ஏ ஐ நடத்துனாலு நம்ம மனிதர்கள் உடைய உணர்வு உணர்வுப் பு ரிஞ்சி அதுங்க சொல்ற மாதிரி ஏ ஐ சொல்லும்மா என்னன்றதுனா நமக்கு ரொம்ப தெரியில என்னன்ட்டு
கஷ்டம்பா ஏனா இப்ப இருக்க டெக்னாலஜிங்கறது வந்து ஆ அதிகப்படியா ஆயிப்போச்சு இப்ப டெக்னாலஜிதா இப்ப நம்மளய ஆளுதுன் வச்சிக்கியே இன்னிக்கு ஒரு ஃபோனு இல்லாம இருக்க முடிற்தில்ல ஒரு மனுஷனுக்கு ஃபேனு அதாவ் டெக்னாலஜ் ஜிங்கிறது வந்து ஒரு தேவைக்கு வச்சிக்கலாமே அதுவே நம்மளய ஆள்ற மா ஆயி போச்சு
ஆ தேவைக்கு பயன்படுத் த்துறத விடவு அ திகமா சோம்பேறித்தனமாகி அ
கியே ஓடிட்ருக்க மாரி ஆயிபோச்சு
ஆமா இப்ப வீடு தொடைக்கிற அந்த ஒரு ரோபோட்டிக் மிஷின் இருக்குல்ல ஏ ஐ மூலமா அது வந்து வயசானவங்க வீட்ல தனிமைல இருக்கவங்க முடியாதவங்க வீடு க்ளீன் பண்றதுக்கு டைம் இல்லாதவங்க வேலைக் போறவங்களுக்காக கண்டு வரப்பட்டது ஆனா காசு இருக்குன்ட்டு அத வாங்கி வெச்சுட்டு அ உடல் உழைப்பே இல்லாம அந்த ரோபோட்யே எல்லா வேலயு செய்ய வுட்டுட்டு இருக்கிற மா திரியான சூழ்நிலையு இப்ப அமஞ்சு போச்சு அப்ப மனிதர்களுடைய உடல் சோர் உடல் சோம்பேறி தனமு அது மூலமா மனிதர்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க
உண்மதா இல்லன் சொல்லல ஏனா டெக்னாலஜிங்கிறது வந்து நம்ம அறிவ‌த்தா மேம்படுத்துமே தவிர நம்ம உடல்கில வந்து நம்ம பெருசா இயக்கிற இயக்கறதே கெடயாது சாப்புற பொருளலிருந்து எல்லாமே அதே பண்ணி குத்துறுது நம்ம சாப்புற்றோ தூங்குறோ இருக்குறோ வாழ்றோ நம்ம வாழ்க்க வந்து கொறஞ்சிருச்சு நாட்கள் கொறஞ்சு போச்சு இதுல நல்ல ஃபுட்டு் கெடையாது நல்லா ஒரு நம்மத்த என்ன சொல்றது எதுலையுமே நம்ம வந்து கே க பெருசா கேர் பண்ணியது கெடையாது எல்லா அதே பண்ணிக்கிதுங்றனால நம்ம வாட்டுக்கு இருக்குறோ டாக்டர்ஸ் வரைக்கு எல்லாமே அதா லாக்லஸ் ‌டீ கூட இப்ப ஏ‌ ஐ யூஸ் பண்ண ஆரம்ச்சிட்டாங்க அதுவே யூஸ் பண்ணிகுது ஆப்ரேஷன் பண்றது வந்து எல்லாமே அதுவே பண்ணிக்கிது ஏ ஐ பண்ணிக்கிது
இல்ல இப்ப நமக்கு ஏதோ ஒன்னு ஒரு ஒரு ஒரு ஒரு வழி இருக்கு இங்க வலிக்குது இப்டி பண்ணுது என்ன பண்லான்ட்டு ஏ‌ ஐ கிட்ட கேட்டோனா அது வந்து இது இதுவாதா இருக்கு இதுக்கு இத பண்ணுங்க இதுக்கு இது பண்ணுங்க அதுவே கைட் பண்ணக் பண்ணிடுது அதே மாரி இப்ப சமைக்கிறதுக்கு இருக்கற அந்த மிஷின் இருக்குல்ல இப்போ அம்மா கைல சமச்சா ஒரு டேஸ்ட் வரு மனைவி கையால சமச்சா ஒரு டேஸ்ட் வரு மகள் கையால சமச்சா ஒரு டேஸ்ட் வரு அதே மாதிரி அப்டி அந்த உணர்வு ரீதியா ஆசையா அவுங்க செஞ் போட்றதெல்லா தாண்டி இப்ப மே ம ஒரு ரோபோட் செஞ்சி போடுது ஒரு ஏ ஐ செய்யுது அப்டின்னா அது வந்து மனிதர்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே மாத்திருது ஆனா இதுல நெறைய நல்ல விஷ்யங்கள் இருக்கு ஏ ஐ ல வந்து வந்து ஒரு ஆர்ட்டிபிஷியல் இன்டஜென் வந்து தேவைதா மனிதர்களுக்கு ஆனா அத மனிதர்கள் வந்து தேவைக்கு மட்டு பயன்படுத்தாம நெறைய தேவையில்லாத விஷ்யங்களுக்கு பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி அடிக்டா போய்ட்ருக்காங்க
ம் ஏனா இன்னைக்கு ஏ ஐ யூஸ் பண்ணி நெறையா வந்து தவறான எதுவு பாக்க ஆரம்பிச்ட்டாங்க ஏங்க அதுவு அதுக்காக யூஸ் ஆவு யூஸ் பண்ண ஆரம்ச்ட்டாங்க படிப்ப படிக்கிறது கெடையாது தேவையில்லாம் பாக்கறது பிள்ளைக வந்து இப்போ அதிகமாக வந்து கேம் வான்டரு தாங்க இப்ப வந்து ஏ ஐ வச்சு வேற ஏதோ தேவையில்லாதெல்லா பண்ணி நெறைய எடங்கள்ல வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்க
இல்ல இப்போ ஏ ஐ வச்சி இந்த ஹேர் கட் பண்ற ஒரு மிஷின் இருக்குல்ல அது வந்து ஓகே ஒரு பிரியோஜன தா ஆனா அந்த ஏ ஐ அந்த ஹேர் கட் ட தா தொழிலா செய்யக்கூடிய எத்தன மனிதர்களுடைய வாழ்வாதாரம் அதுல பா பாதிக்கப்படு இல்ல ஒரு மனிதனுக்கு அந்த காசு போய் சேர்றது ஒரு மிஷினுக்கு அந்த காசு போய் சேர்றது அதுக்கு சொல்றே
இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இருக்கறக்க டெக்னாலஜி வந்து ஒரு தேட்டி பர்சன்டேஜ் தா உயர்ந்திருக்கு எனக் தெரிஞ்சி ஆனா இன்னு ரெண்டு மூணு வருஷத்துல அதிகபட்சமா எல்லா பக்கமு ரோபோட்ஸு ஏ ஐ மட்டு தா ஆளு எல்லா எடத் கமெண்ட் அதுதா குடுக்கு நம்ம அது தகுந்த மாரிதா வாழ போறோ ஏனா நம்ம வந்து நம்ம சுயமா யோசிக்கவே வுடாது அது சொல்றதா கரெட்ன் நெனச்சிக்கு நம்ம நம்மளோட ஒரு பிரெடிட் இருக்குால்யா அதெல்லா அது ஏத்துக்குமா தெர்ல ஏனா அது சொல்றதா அது கரெக்ட்டு ஏனா அதுக்கு த அதுக் அந்த மாரி தா அது
அந்த அளவுக்கு மனித விட்டுட்டான்னா அப்டி ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி மனிதனோட கண்டுபிடிப்பு தானே அந்த ரோபோட்டு அதனால மது நம்மள மிஞ்சி அது போக விடக் கூடாது விடவும் விட முடியாது விடாது எப்டியா இருந்தாலு ‌மனி தன் இல்லாம அந்த ரோபோட்டால செயல்பட முடியாது அந்த மாரிதா சூழல் அமையணும் அதுதா எல்லா மனிதருக்கு நல்லது அப்புறோ இந்த கார் இருக்குல்ல ஏ ஐ தா காரு டிரைவரே இல்லாம கார் நறைய எடத்துலே இப்ப ட்ரைவருடைய வாழ்வாதாரமு அந்த எடத்துல பாதிக்கப்படுது இல்லையா ஆ ஆ ஆ அ மனிதனே இல்லாம கார்ல ஏறி உக்கார்றது
கார் மட்டு இல்ல காரு ட்ரெயினு ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர்ஸு இப்போ எவ்வளோ வந்துருச்சு எல்லாமே தானா இயங்க கூடிய சென்சர் மூ இல்ல அனா இதாயிருச்சு ஏ ஐ கண்ட்ரோல் பண்ற மாரி கொண்டு வந்ட்டாங்க இது ஒரு பெரிய வளர்ச்சி நனைச்சிட்ருக்காங்க ஆனா அதுல பின்னாடி எவ்வளோ பிரச்சன வருனு அவங்களுக்கு தெரியல
ஓ ஓ சாதாரணமாவே ஏ ஐ இல்லாம ஒரு மிஷின் ஒரு ஒரு விவசாயம் பண்ற எடத்துல ஒரு பத்து நூறு பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைய அந்த ஒரு மிஷன் செய் து அப்டின் வச்சுக்கோங்கள அந்த மிஷின் தா வாங்கி போடணுன் மனுஷு நெனப்பா
ஏனா நமக்கு இப்ப ஒரு ஆள நம்ம வேலைக்கு வச்சு அவனுக்கு மெயின்டென் பண்ணு சாப் பாடு செலவு தங்குற செலவு இத எல்லாத்தையு பாக்கறத விட ஏ ஐ வந்து ஒ ரோபோட் ஒன்னு வாங்கி வச்சுடோம்னா அதுக்கு எந்த மெயின்டென்ஸ் சார்ஜு கெடையாது ஒன்லி கரண்ட் மட்டு தான அ நம்ம கமண்டு மட்டு பண்ணா போதோ அது அது அது எல்லா வேலையு பாத்துக்கூ அப்ப அது வந்து நம்ம வந்து அதிக நேரோ நம்ம வந்து எவ்வளோ வேணா வேல வாங்கிக்கலா நம்ம சொல்றதா கேக்கு நமக்கு வந்து அவ செல்ரி குடு தேவையில்ல நமக்கு பெரிய ப்ராஃபிட் கெடைக்குங்கறனால நம்ம அத யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டோ ஆனா பின்விளைவுகளு அது என்னனு இன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க
ஆமா உண்மதா அந்த மாரிதா இப்போ போயிருச்சு ஆனா இப்ப மனிதர்களு வந்து வேலைகள் தா அது மூலமா அதிகமா கஷ்டப்படுவாங்க இஷ்ட பட்றாங்க இப்பவு அந்த சூழ்நில தா மாறிட்டுருக்கு படிச்சவனு க்கு எங்க வேல இருக்கு இப்பதா எல்லாமே மிஷினே நெறைய வேலை செய்ய ஆரம்பிச்சனால மனிதர்களுடைய மனிதர்களுக்கு வேலை பொரிஞ்சிட்டு வருது சீக்கரமா அது மாறணும் மாறட்டும்
மாறிரும் கண்டிப்பா ஏனா இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு இது நல்லாதாத்தா இருக்கு அதுல ஏதா ஒரு பிரச்சன வரும்போதுதா அது தெரிஞ்சுப்பாங்க
நல்லதுனு ஒண்ணு கண்டுபிடிக்கும் போது கெட்டதூ அதுல இரு க்கதா செய்யு நம்ம அத எப்பிடி எந்த ஒரு லிமிட்ல வச்சு க்றோமோ அது பொறுத்து தா இரு
கையாளறோங்கிறத பொறுத்து தா இருக்கு மக்களோட இது
ஆமா இப்ப அந்த டிரில்லிங் மிஷின் இல்லனா
ப்பாங்க
ஆமா பில் போட்ற மிஷின்ல ஏ ஐ வந்துச்சு அதனால தா ஈஸியா கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மனிதனோட இதுதா சுய அறிவு வந்து தெரிஞ்சா அப்டி பாக்குறப்ப எல்லாமே அதா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதுல வந்து நல்லதியு மட் எல்லாரு பயன்படுத்திகிட்டு போலான்றது என்னோட கருத்து
ம்
இதோட கால் முடிச்சுக்கலான்னு நெனைக்கிறே ஏன்னா பதினோரு நிமிஷோ ஆகப்போது செரியா நா அடுத்த கால்ல உங்கள்ட பேசுனு
சேரி
ஓகே வா பாய்
செரிங்க செரிங்க பாய்ங்க பாய்ங்க